சொல்லுங்க ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
சொல்லுங்க
ஆ அது இது வந்து என்னோட என்ன சொல்றது என்னமோ சொல்ல வந்த சரி நீங்க சொல்லுங்க இப்போ
நா என்ன சொல்றதுன்னா இப்போ இந்த ஸ் ஆ பையணுக் இருக்கு பொண்ணுக்கில்ல இல்ல இல்ல இல்ல இங்க வேற ஸ்கூல் தா பைய கோயெட்டு பொண்ணு கேல்ஸ் இங்க இங்க அந்த ஸ்கூல் எல் என்ன ஒரு கேள் பேபி இந்த ஊர்ல பிறந்தாலு கொண்டு போயி அந்த ஸ்கூல தா விடுவாங்க என்ன ரீசன்
அப்டியா நீங்க என்ன ஊரு ஆனா
சேலம்
ஓ சேலத்து பக்கோ சேரி சேரி ம் இங்க நெய்வேலி பக்கோ
சேரி சேரிங்க நெய்வேலி ஆனா உங்க ஊர்ல நல்லா இதெல்லா கடைக்குல்ங்க நல்லா கிளைமேட் அதாது நல்லா இருக்கு குற்றாலம் போலா பக் பத்தல
இல்லல்ல அந்த பக்கோ இல்லங்க எங்ளுக்கு இங்க கடலூர் தெரியுமா அந்த பக்கோ இருக்
கடலூர் தெரியு தெரியு தெரியு தெரியு
ஆ ஆ அங்க அங்க தா இருக்கு
ஓ சேரி சேரி சேரி சேரி
ம்
கடலூர்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன் சொல்லுவாங்ளே அந்த ஊர்தான ஆ ஓ ஆம்மா இல்ல எல்லா பக்கமு இருக் ந்தாலு உங்ளுக்கு வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு யோசிக்
ஆமா ஆமா வெயில் அதி அதிககே தா இங்க வெளியே போக முடியாது நானே பாப்ப இந்த வெளிய வெய்ல வேலையில உ உக்காந்துட்ருக்காங்கல்ல அவங்கல்லா பாக்கும் போது ஐயோ எப்புறா இவங்கல்லா பண்றாங்க எப்டி உட்காந்துட்டு கஷ்டபட்றாங்களே அப்டி அப்டிலா தோணு நமக்கே ஏனா கொஞ்ச நேரம் இப்ப நா காலையில நேரத் வெளிய போவ ஏ பாப்பாவ கொண்டு போய் ஸ்கூல்ல விர்றதுக்கு ஓ இங்கிந்து ஸ்கூல் ரொம்ப தூரோ அதுக்கே நமக்கு முடியாது து வர்றதுக்குள்ள அ நேத்தி கூட ஒண்ணு இல்லங்க நேத்திக் பாத்தீங்கன்னா நா நேத்து சாயிங்கால நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்த கோவிலுக்கு தா போன வெயிலு இல்ல ஆனா அவ்ளோ ஒரு இருக்கோ அப்டியே வந்து நம்ம குளிச்சிட்டு வந்தா எப்டி இருக்கு அந்த அளவுக்கு வந்து
வெயில் இல்லினாலு அந்த உருக்கோப் ஆ அந்த உக்கரமா இருக்குபாங்கல்ல அந்த ம மாத்தி ஆ
அப்டிதா இருக்கு
உங்ளுது இந்த இந்த வின்டர் சீசன்லயு இப்டிதா இருக்குமா உங்க ஊரு
இல்ல இல்ல வின்டர் சீசன்ல இந்த மாதிரி இருக்காது ஆனா இப்போ வந்து இப்ப இருக்கற இந்த சம்மர் சீசன வந்து எங்களால வந்து ஏதுக் இக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா போய்கிட்டு இருக்கு ஆமா ஆமா
அய்யோ இங்க எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா இந்த வருஷோ ரொம்ப அதிகம் மழ இல்ல இந்த வாட்டி அதுதா ஒரு பெரிய இதா போச்சி எப்பயுமே மழ இருக்கு இந்த வாட்டி மழ இ இல்ல க ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
தேங்கிது
நிச்சியமா ஆ அதனால மழ எந்த ஊர்லயுமே இல்லைங்க இந்த பக்கம் எந்த பக் கோமே மழையே இல்ல இந்த வாட்டி ரொம்ப இதுதா
நீங்க இந்த வருஷங்கள் என்னது சொ சொல்றது இந்த வருஷத்துல ஒரு தடவ டூர் போயிட்டு வருவாங்களே நீங்க அந்த மாறில்லா போயிட்டு வரதெல்லா உண்டா
பெரிய ரொம்ப லாங்கெல்லா போனது இல்லைங்க நம்மளோட டிஸ்டிக் குள்ளே சில நம்மளோ ட ஆ ஸ்டேட்லே சுத்திக்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்லயே சுத்திக்கிறது பெருசா எல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கெல்லா போறதில அப்படி
என்னங்க ஃபேமஸ்
ஏற்காடு போலாம்
ஏற்காடு ஆ நானும் நெனச் சிருக்கேன் ரொம்ப நாளா வந்து ஏற்காடு போவுனு ஏற்காடு போவுனு அப்டின்னு ஆனா எங்க வீட்ல இருக் இருக்கவங்கலா என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்காடுல ஒண்ணுமே இருக்
அப்டி சொல்றாங்க அப்டி கெடையாது ஆனா மத்த கம் அதாவது ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணமோது பாத்தீங்கன்னா இங் கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியா தா இருக்கும் அதாவது மக்கள் ரொம்ப இங்க கிளைமேட் டு அங்க விடவே இங்க நல்லா இருக்கும்
ம் ம்
ஆ அங்கெல்லா நெறையா பேரு அத நோக்கிதா போவாங்க எப்ப பாத்தாலு ஊட்டி தா போனும்பாங்க கொடைக்கானல் தா போனும்பாங்க ஆனா வந்து ஏற் காட்ல வந்து அதிகமா வரமாட்டாங்க சுத்தி பாக்கறக்கு மொதல்ல நெறயா பிளேசஸ் இருக்காது
இப்ப அந்த பீக்கோ பார்க்கா எதோ ஒரு பார்க்லாம் கூட இரு க்குதான ஆ நா கூட ட என் பாப்பாவ கூப்ட்டுட்டு அங்க போயிட்டு வரணு அப்டின்னு நெனைச்சிட்டு இருந்த ஆனா அந்த ஒரு எடத்துக்கா க இங்க இருந்து அவ்
ஆ அது கூட இப்பதாங்க வந்துச்சி இப்ப இல்ல இவ்ளோ நாள்லா இல்ல இப் பத்தா வந்துச்சி ஆ
ஆ ஆ ஒரு என்ன சொல்றது அங்க இன்னோ ரெண்டு மூணு எட இருந்துச்சி அப்டின்னா எல்லாத்தையு பாத்துட்டு செரி அப்டி ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்டி
அஸ் யூஸ்வல் அந்த லேக் இருக்குங்க தோழி சிஸ்டர் லேக் இருக்கும் பி க்யூ பார்க் இருக்கு நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணு அப்டின்னா இங்க வரலா நீங்க சுத்தி பாக்கணு அப்டின்னா இங்க வர முடியாது நீங்க நல்லா வந்து கிளைமேட் டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்டுட்டு சாப்படறப்ப அப்டி கா சி கீழ சேலம்லயே உங்களுக்கு நெறையாவு கெடைக்குங சில டைம் மேல ஏற்காட்லயு உங்களுக்கு நெறயா இருக்கு இங்க எங்க சின்ன மாமனார் பாத்தீங்கன்னா அங்க ரெசார்ட் இருக்கு நாங்க எப்டி அந்த வெகேஷன் டைம்ல நாங்க போ மாட் டோ ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்கும்
ஆஹ செரி ஓ உங்க ரெசார்ட்டே அங்க இருக்கா
எங்க சின்ன மாமனாரது ம் ஆ அதனால இப்போ வெக்கேஷன் இல்லாம சும்மா இந்த ஸ்கூல் டைமிங்ல வீக்கெண்ட்ஸ்ல எல்லா போனோம்னா அவுங்களுக் எதுமே ப்ரீயா இருக் அதனால வந் துட்டு அப்போ நாங்க அங்க ஸ்டே பண்ணிக்குவோ பிளஸ் வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு வந்துருவோ ஆனா அந்த வெக்கேஷன் டைம்லா போ முடியாதுங்க பா அவங்க இதுலயு புக் புக்கா ஆயிருக்கும் ஃபுல்லா இருக்கும் பட் மத்த பக்கமுமே கூட்டமா இருக்கு அதனால நாங்க அந்த டைம்ல இது பண்ண மாட்டோ
சேரி சேரி சேரி ஆனா நீங்கல்லா சேலம்ன்றதுனால அடிக்கடி வெளியே போயிட்டு வரலா அதாவது வார ஒரு ஒரு தடவ கூட போயிட்டு வர முடியு பக்க தானே ஆ
போய் வரலா மா
ஓ அப்பனா உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட் அங்க நல்லா இருக்கும்ன்னு சொல்றீங்களா ஒரு பார்ட்டி பைவ் மினிட்ஸ்ல தான நீங்க இருக்கீங்க பட் ஆனா உங்களுக்கு இந்த க்ளைமேட் ஆ ஹீட்டா தா இருக்கு
அதா இருக்குப்பா இந்த கீட்டா தா இருக்குபா அதெல்லா சொல்லவே முடியாது சம்டைம்ஸ் இங்க அந்த நல்ல பீக்ல இருக்கு பாத்தீங்களா அந்த மே மாசம் கத்தி வெயில் அப்பெல்லா மேலேயே உங்களுக்கு ரொம்ப ஹாட் டாதா இருக்கு அந்த ஏர்லி மார்னிங் மட்டும்தா கொஞ்சோ நல்லா இருக்கு மத்தபடி அங்கேயுமே ரொம்ப ஹாட்டா தா இருக்கு இங்கே இன்னொன்னு என்னன்னா அங்க மேல வந்து இந்த காவேரி பார்க்ன்னு சொல்லிட்டு காபி எஸ்டேட் அந்த ஒரு இட வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஃபார்மிங் பார்கலா அந்த காபினுடைய அந்த பார்மிங் அதாவது பறிக்கிறது அத எப்டி இது பண்றாங்க அந்த ப்ராசஸிங் பாக்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அத பிடிக்கிறவங்களுக்கு
சேரி சேரி சேரி நா போயிருக்கேன்னா நீங்க ஏதாவது அப்ராட் எல்லா போயிருக்கீங்களா சிஸ்டர்
இல்ல இல்ல இல்ல இன்னு போனதுல்ல ஆ நா பசங்கல கூட்டிட்டு போயிருக்கே அது அனிமல்ஸ் இருக்கு
கல்யாண ஆன புதுசுல போனது அப்ராடுக்கு அதுக்கப்புற அப்ராட் எல்லா போல ஆ நா இங்க மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தே சிஸ்டர் ஆ நல்லா இருந்துச்சு ஆனா அந்த ஃபுல்லா வந்து அந்த ஸ்னார்த்தலிங்க நேறைய இந்த போட்டிங்ல போனது அந்த மாரில்லா அது நல்லாருந்துச்சு அ ஆனா இதுக்கப்புறோ பாப்பா வந்ததுக்குப்புறோ ப்றோ எங்களால எங்கேயு போகவே முடில அப்படியே இங்கய ஸ்டக்காய் ஸ்டக்காய் அப்படி போய்கிட்டே இருக்கு ஆ ஆமா டைம் இல்ல ரெண்டு பேருக்குமே டைம் இல்ல அவரு அவரு வேல வேலன்ட் இருக்காரு நமக்கு இப்போ வந்து ஏதாவது வேல பாார்கோ போயிட்டு இருக்கோ அந்த மாரி இருக்கு அ அவங்க வந்து எப்டி சொல்றது அவங்க அமெரிக்கால இருந்தாங்க ஓர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அப்படியே போயிடுச்சு டைம் எல்லா எந்த பக்கோ போ தெரிய மாட்டேங்கு ரெண்டு பேரு சேர்ந்து இருக்குறதே பெரிய விஷயமா இருக்கு
ஓ இப்ப அவங்க அப்ராட்லதா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா
ஆ இல்ல இப்ப வந்திருக்காங்க இங்கதா இருக்காங்க
சேரி சேரி சேரி பரவாயில்ல பட் நீங்க அவருக்கு அவங்க நீங்களு பேசாம அமெரிக்க போலா தானே
இல்ல சிஸ்டர் என்னன்னா இப்போ அப்படிலா பிளன் இருந்துச்சுதா இப்ப வந்து ஆனா சுச்சுவேஷன் சரியில்ல அங்க அப்டின்ற மாரி அவர் சொல்றாரு அதனால இப்போத்திக்கு தேவயில்ல அப்புறமா பார்த் லா அப்டின்ருக்கு எனக்கு நா என்ன சொல்றேன்னா ஐயோ இந்த அப்ராடே வேண்டா தயவு செஞ்சு நீ இங்கே கிளம்பி வந்து எத்தன வருஷோ எப்படி தனியா இருக்கிறது ஆமா வருஷங்கள் அதிகமா போயிட்டேருக்கு க்கு அவ பாப்பா பிறந்தப்ப போனது இப்ப கிட்டத்தட்ட ஆறு வருஷோ ஆயிடுச்சு வரு
அப்பா எப்படி இருக்கீங்க விட்டுட்டோ இல்ல நீங்களே எல்லாமே தனியா ஹாண்டில் பண்
அணுமே ரொம்ப ரொம்ப கஷ்டோ எ என்னல இருக்கதா முடியல அவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொல்றது ஒருத்தவங்க வந்து குடும்பத்த ஃபுல்லா மணிமைன்டடா இருப்பாங்க இன்னோருத்தவங்க வந்து ஆ என்ன சொல்றது அஃபக்க்ஷன், அஃபக்ஷன் இருப்பாங்க அந்த மாரி நா வந்து அஃபெக்க்ஷன் அஃபெக்க்ஷன் இருக்கு அவர் கொஞ்சோ வந்து மணி மைண்டடா இருக்காருன்னா
எங்கலா ஏ கூட நல்லா சஃபசிட்டிக்கேட்டடா வெச் வெச்சிருக்கணோ நல்லா இது பண்ணணோன்ட்டு அவங்க யேர்ன் பண்ணணோ அப்டீன்ட்டு அவங்க
விக்குறாய்ங்க ஆனா எனக்கு என்னன்னா அது மட்டு இருந்து என்ன ம் கூட நீங்களே இல்ல அது மட்டு இருந்து என்ன வா போது அப்டீன்ற மாரி இருக்கு அதா அவரு சொன்னா புரிஞ்சுக்க மாட்றாரு நானு எப்படியாவது அவர
இல்லீங்க அவ ஒரு சட்டன் ஸ்டேஜ் வரோ சிஸ்டர் அதாவது அவங்களுக்கே அது புரியு ஃபேமிலி அப்டீன்னு சொல்லி ட்டு கொஞ்சோ வருவாங்க அந்த அவங்களா ஒரு ஒரு ஒரு இது வெச்சிருப்பாங்க ஒரு பாயிண்ட் வெச்சிருப்பாங்க அதா ஏர்ன் பண்ணிட்டு வரணோ அப்டீங்கீற மாதிரி
அத்த என்ன நீ என்ன கல்யாணோ ஆயிட்டு ஜாலியா சிங்குலா சுத்திகிட்ருக்க ஆ என்ன நானே இந்த மாரி இங்க இருக்கே பாப்பாவ வெச்சுட்டு உனக்கு கொஞ்சமாது யோசிக்கிறியா அப்டீன்லாந்த கேப்பே அவரு பாப்போ பாப்போ எல்லா கொஞ்சோ நாள் எல்லாத்துக்கோ ஒரு டைம் வரோ அப்டீன்னு வாரு செரி அந்த டைம் எப்பதா வருமோ அப்டீன்ற மாரி போகோ
பரவால்ல விட்டுட்ருக்கதே ஒரு பெரிய விஷ்யோ பிளஸ் இருந்தாலு நீங்க எல்லாமே த னியா மேனேஜ் பண்றது அதோட பெரிய ஒரு விஷ்யோ இல்ல
அப்புடிதா போயிட்டு இருக்கு சிஸ் டர் வேற வழியே இல்ல அதா அப்புடிதா போயின்ட்ருக்கு நானு ரொம்ப சொல்லி பாத்துட்டே இருக்கே ஆ யாராவது ஒருத்தோவங்களாவது அவுங்க வீட் ல அவுங்க அப்பா அம்மா அவுங்களாது சொல்லணோ இல்லப்பா இங்க இரு அப்டீன்ற மாரி சொல்லலா
அது என்னன்னா நீங்க இது யூசுட் டு மாரி ஆயிரோ அவுங்க பழகி விட்டாங்க வேற ஒண்ணுமே இல்லிங்க இப்ப அதுதா ஆ பழகிருவாங்க
இப்ப ஆறு வர்ஷோ ஆயிடுச்சி கிட்டத்தட்ட பழகிட்டாங்க தனியா இருந்தே பழகிட்டாங்க இப்போ எனக்கு வந்து எனக்குமே இப்ப ஸ்டார்டிங்லலா அழுதே எல்லா ஒரு மாரி இருந்துச்சி கஷ்டமா இப்ப நானுமே அது பழகிட்ட ஆனா என்னதா இருந்தாலு வந்துட்டு அவுங்க வந்துட்டாங்கன்னா அ திரும்ப அனுபறத்துக்கு எனக்கு தோணாதுதா எப்பவுமே ஆ ரொம்ப கஷ் டமாவே தா இருக்கோ இதுக்கு போவாங்க அப்டீன்னு இங்கேயே இருந்துக்கலா இப்ப வேற ஒடம்பு வேற அவுங்குளுக்கு கொஞ்சோ முடியுல ஆ கொஞ்சோ அ பிரச்சன இருக்கு நா அதனால வேண் ஆமா அதனால நா இப்ப வேண்டா திரும்ப போக தேவையில்ல எதுக்கு போய்கிட்டு
செரி செரிங்க பட் ஆனா அவருக்கு இங்க ஈஸியா உங்குளுக்கு இது கெடைக்கோ இல்லீங்களா அவுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சு இங்க கெடைக்கோ தானே
கெடைக்கோ ஆனா அவரு என்ன சொல்றாரா அங்க வாங்கின பேக்கேஜுக்கு இங்க எதுவுமே வாங்கவே முடியாது அவருக்கு அந்த மாரி ஏன்னா நறையா ஏர்ன் பண்ண அவுங்க வந்து இங்க வரும்போது நமக்கு எப்பவுமே வந்து ஆ அது வாங்கறதுக்கு கஷ்டப்படுறாரு அவரு இது என்ன இது இதுக்கு போய் நா வந்து இங்க இருக்கணுமா அப்டி இங்க எதாவது பேசிக்கிட்டு ஆ நா பரவாயில்ல நமக்கு இது போதோ நம்ம யாரு இருக் நானோ ஒரு பாப்பா ஏற்கனவே உங்க வீட்ல வந்து எல்லா இருக் ஓரளவுக்கு நம்மோ ஒன்னோ ஒன்னோ இல்லாது அந்த மாரி இன்னோ கெடையாது சோ அதனால இருக்கறத வெச்சு நம் ப வந்து போது அப்டீன்னு சொன்னா அந்த மைண்ட் செட் வந்து வரமாட்டேங்குதா இங்க இருந்து
இது எல்லாத்தோட முக்கியோ ஒடம்புதாங்க சிஸ்டர் அது வந்து அது நல்லா இருக்கணோ அது நல்லா இருந்தா மட்டோந்தா எந்த வேலையோ நம்ம செய்ய
ஆ அதுதா அந் அ அது தா நா எப்பவுமே சொல்வேன் நானும் அதனால தான் அவுங்க பேர நம்ம சொல்றத கேட்க மாட்டறாங்க சரி அவுங்க வீட்டுல சொன்னாவது கேப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவுங்ககிட்ட சொல்லி சொல்ல வச்சா எங்கம்மா நாங்க சொல்றது நா சொன்னாலே அவன் கத்துறான் ஏ மேல கோவப்படுறான் அப்டி இப்டி சொல்லுவாங்க இப்ப யார் சொல்றதுதான் அவரு கேட்பாரு அப்டின்ற மாரி நா பேசுவே இது ஃபேமிலயே கொஞ்சோ
செட்டு தாங்க அவுங்களா புரிஞ்சி வந்தா தான் உண்டு நம்ம என்ன சொன்னாலோ இல்ல இல்ல அப்டிங்கிற மாரி விவாதோம் தான் பண்ணுவாங்க அது வேற மாரிதா வே அது வேற மாரிதா இது பண்ணுவாங்க அவுங்க வந்து அதுக்கு கன்வின்ஸ் ஆகி இதெல்லா வரவே மாட்டாங்கன்னு வைங்களன் ஆனா பாப்பாவோ இருந்துகிட்டாங்க
ஆ இல்லாமனா அதுலதான் இப்போ இத்தன வயசா ஆயிடுச்சிலவோய் சின்ன வயசுல இருந்தே இப்ப அப்பா கூடவே இல்ல அவ்வளவுமே ஆசப்படுறா இப்ப வந்து புரியதல் அவ்வளுக்கு தெரிஞ்சிருச்சி இல்லையா இப்போ அப்பெல்லாம் தெரியாது ஆ பாக்குறாங்க ஆ அதெல்லா நானோ அதா கேக்குறேன் எல்லாத்துக்குமே நான் தான் அவ கூட இருக்கேன் நீங்க இருக்கணும் அவ கூட அப்டின்ல்லா சொல்லி பாக்குறன் இப்டிதா எப்டியாவது அவர சேஞ்ச் பண்ணி இருக்க வைக்கணோ அப்டின்னு இந்த தடவ பிளான் பண்ணிருக்கோம் தெரியல எந்த அளவுக்கு அத வந்து எக்ஸிகயூட் பண்றது அப்டின்னீட்டு
கண்டிப்பா நீங்க நெனச்சது சக்சஸ்ஃபுல்லா ஆகும் சிஸ்டர் உங்க இந்த அழைப்புல உங்கள பத்தி பத்தி நறைய ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி
நன்றி நன்றி